ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக் இருக்கங்க எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்க
ம் அப்றோ அப்றோ சொல்லுங்க ம் எப்பொவு பிஸி தாங்க இன்னவன்றது பசங்ளுக்குலா ஸ்கூல் லீவ் ஆச்சுங்ளா
ஆமா லீவு தானங்க லீவுனா நீங்க ஃப்ரீயா தா இர்ந்துக் நோ ஸ்கூல்னாத்தா உங்ளுக்கு லன்ச் பாக்ஸ் குடுக்குணு அந்த மாரி வேலைகள்லா இருக்கு வீட்ல இர்க்கத்துனால நீங்க இப்ப ஃப்ரீ தானே என்ன டைம்ல வேணாலு செஞ்சுக்லா
அப்டியெல்லா சொல்ல முடியாதுங்க ஸ்கூலுக்கு போனாதா நம்ம ஃப்ரீயா இருக்க முடியு எல்லா வீட்லயுமே கரெக்டா அந்த டைமுக்கு எல்லாருமே எந்திரிப்பாங்க நேரமா கெளம்பிக்குவாங்க அவுங்கவுங்க வேல அவுங்கவுங் பாத்துக்குவாங்க வீட்ல இருந்தாங்கனு வெச்சுக்கோங்க எல்லாமே லேட்டுதா சாப்றது எந்திரிக்கிறது பா த்தீங்கன்னா மூணு நேரோ பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணு கிச்சன்லயே இருக்கற மாரி இருக்கு
கரெக்ட்டு தாங்க ஏனா காலைல எல்லாருமே கெளம்புறதுன்னு வைங்களேன் அந்த ஒன் ஹவருக்கு வந்து வேல செய்யறக்கு கொஞ்சோ ஹெட்டிக்கா இருக்கு
ஆமாங்க
இ ஒருத்தங்க மொதல் எந்திரிப்பாங்க அடுத்தது ரெண்டாவது எந்திரிப்பாங்க அடுத்தது அ எந்திரி எந்திரின்னு சொன்னா கூட எந்திரிக்க மாட்டாங்க ஒரு சி லரு எங்க வீட்லல்லா அப்டிதாங்க அவுங்க அவுங்கள எழுப்பறக்குள்ள எனக்கு ஒரு வழியாயிரு ஸ்கூலுன்னா அந்த மாரி தெரியாதுங்க எல்லாருமே கெளம்பிருவாங்க அந்த டைமானா
ஆமாங்க
நம்மளுக்கு அதோட வேல முடிஞ்சிரு அதுக்கப்பறோ நம்ம வீட்ல மிச்ச இருக்கிற வேலயெல்லா எப்ப வேணாலு செஞ்சுக்கலாமாச்சே ங்க
முடிச்சாங்கனா அவுங்கவுங்க ஒர்க் ரெகுலர் ஒர்க்க கரெக்டா பண்ணிக்குவாங்க இப்ப நம் வீட்ல இருக்குறனால எல்லாமே நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்கறாங்க
கரெக்ட் கரெக்ட் ம் தேவ படற டைம்ல டீ வைங்க காஃ
ஆ ஆமாங்க மூண் நேரோ பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அது வேணு இது வேணுனு கேட்டே இருப்பாங்க அப்றோ பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அவுங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச நேரோ நம்ம எதாவது அந்த பக்கோ இந்த பக்கோ போயிட்டோம்னா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆமாங்கண்ண
பரவாலைங்ளே அப்போ உங்களுக்கு என்ன நீங்க ஃப்ரீதான
அய்யோ நீ நீங்க நம்ம சமச்சு குடுத்துட்டா கூட பரவால்ல நவுங்க நம்ம க்கு டபுள் ஒர்க்கு அங்க க்ளீன் பண்ணி பண்றதுக்குள்ள டபுள் ஒர்க் பண்ணிருவாங்க அவுங்க அதுக் நம்பளே செஞ்சு குடுத்தர்லா
டைம்ல நம்மளு யோசிப்போ செரி நம்மளு உக்காந்து சாப்ட்டா நல்லா இருக்குமே அப்டின் சொல்லி ஏதோ ஒரு ஒரு முட்டையாவ்து போல் போடுங்க அப்டின் சொன்னோனா அந்த எடமே வந்து ஏன்டா போட சொன்னோனாங்குற அளவுக் நெனெக்க வெச்சிருவாங்க
முட்ட சாப்படணுமாங்கற மாரி கொண்ட் வந்துருவாங்க உங்க வீட்ல எல்லாங்க சமைப்பாங்களா
ஆஹ் ரேருங்க அஹ் பசங்கெல்லா மொதல்ல தோச எல்லா ஊத்தி குடுப்பாங்க எதாது முடியில அப்டின்னா முன்னாடி செய்வாங்க இப்பல்லா அந்த ஒரு அவுங்களுக்கு படிக்கறக்கு அது இதுன்னல்லா போயிருவாங்களா பெருசா இது பண்ணாதுங்க முட்ட எல்லா ஒன்னா ஊத் தருவாங்க தோச வேணாலு அஹ் அவுங்களுக் கரெக்ட்டா அந்த பர்ஃபெக்ஷன் வராது ஓரளவுக் ஊத்திருவாங்கன்னு வச்சுக்கங்ளே ம் அது தோசைன் நம்பி நம்ம சாப் ட்டுக்கலா
என்ன பண்றதுங்க என்னமோ அவங்க குடு த்தா இதாது செஞ்சு தர்றாங் களேன் நம்ம சாப்ட்டுக்க வேண்டியதா உம் உக்காந்து சாப்படோன் ஆசப்பட்டா எதோ ஒன்ன சாப்ட்டு தா ஆகணு நம்ம நெனைக்கற மாரியே பண்ணி தரமாட்டாங்க உம்
ஆமாங்க
எங்க வீட்ல அவுரு பெருசா காபி போடுவாரு சுடுதண்ணி வெப் பாரு மத்தபடி தோஸ் ப்ப வேணா அ எப்பாது ஊத்தி் குடுப்பாங்க
நோ அத வெ வெ எங்க வீட்ல பாத்தீங்னா வேல அது ஒன் பாட்டு மாதிரி இந்த தக்காளி சாப்பாடு அந்த ஒரே பாத்தர்த்துல சமைப்பாங்கில்லீங்க சும்மா வெங்காயோ தக்காளி போட்டு அரிசி உள்ள போட்டு என்ன சமையல்னாலு அந்த மாரி ம் பிரியாணி செய்வாங்க ஆஹ் தக்காளி சாப்பாடு செய்வாருங்க அப்பறோ மத்த படி ஹாமா நம்ம எல்லா சிக்கன் க்ரேவி எல்லாங்கூட செய்வாருங்க நம்ம வந்து எல்லாத்தியுமே கட் பண்ணி எல்லாமே ரெடியா வெ ச்சம்னா எல்லாத்தியு உள்ள போட் டு அந்த ஒரு டேஸ்ட்டுக் கொண்டு வந்துருவாருன் வெச்சு கங்களே கொஞ்ச நாள் அவர் தனியா இருந்தாரு ங்ளா அங்க வந்து அப்பறோ அவருக்கு வேணுங்களாச்சே சாப் சாப்பாடு வேணுங்களாச்சு சாப்டாம இருக்க முடியாது இல்லியா வெளி சாப்பாடு பெருசா ஒத்துக்காதுங்க ச்சு முதல்ல அதனால அவரே கொஞ்ச கொஞ்சமா சாப் செஞ்சு பழகி அப்படியே மேக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டாருங்க.
மேரேஜ்க்கு முன்னாடியே சமைப்பாங்களா இல்ல மேரேஜ்க்கு க்கப்புறம் தா சமச்சு பழகியிருக்காங்லா
மேரேஜுக்கு முன்னாடி அவங்க வீட்டுலதா இருந்தாங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் தனியா இருந்தாரு.
செரிங்க
ம் அந்த டைம்ல தான் கொஞ்சோ அப்புறோ தனியா இருக்கும் போது அப்புறோத ஒன்னு சாப்பிடணும் இல்லைங்க ஏதவும்ன்னு செய்யணும் இல்ல ரெண்டு நேரத்துக்கு வர மாதிரி செ்சு வச்சுட்டாருன்னா அப்புறோ அவங்களுக்கு கொஞ்சோ கொஞ்சோமா அப்படியே ஒன்னா கத்துக்கறதான் அவங்க அம்மாிட்ட போன் பண்ணி போன் பண்ணி கேப்பாருங்களம்மா எப்படி சமைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு டு ஆ அதே மாதிரியே வந்து செஞ்சு பழகியிருக்கிறாருங்க.
செரிங்க பரவால்ல
சொல்லு அப்படியே நல்லா ஒட்டிச்சுனு வைங்களேன்
செரி செரிங்க
நமக்கு ஏதாவது உம் ரிலேஷன்ஸ் எல்லா வீட்டுக்கு வர்றாங்க நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அப்றோ ஒரே ஆளா சமைக்கிறது கஷ்டம் தானுங்க அப்றோ கூட ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் அந்த வேலைய செய்ய முடியும் கூட வந்து நின்னு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாருங்க
பரவால்ல ம் எங்க வீட்ல அந்தளவுக்கு அவருக்கு சமெக்ககலா தெரியாது மத்தப்படி கட்டிங் கட் பண்றது காய்கறி கட் பண்றது அந்த மாரிலா பண்றது பண்ணுவாங்க அது மத்தவடி அரைக்கிறது இதெல்லா வந்து சமக்கிறக்குல்லா தெரியாது எனக்கு ஒரு நாளா சமச்சு குடுப்பாறா நா னு ஆசைப்படுறேன்
ம் நீங்க கூட நின்னு அத செய்ங்க அப்டின் சு சொல்லி நீங்க எல்ல கட் பண்ணி கொடுங்க செய்வாரு
அதுக்கி அவுங்குளுக்குனு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிச்சென்ல வரணு சமைக் கினுங்ரற ஒரு இன்ட்ரஸ்ட் வரோன் இல்லிங்ளா அந்த இன்ட்ரஸ்ட் வந்தாதா அவங்களுக்கு இந்த பண்ண தோணும்
அது
தானாவா
நானும் ஒரு நாளாதாது எனக்கு பிரியாணியா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன் என்ன பண்றாருன்னு பாப்போம்
இல்லங்க பொதுவாவே ஜென்ஸுகல்லா வந்து கைப்பக்குவம் இருக்குதுன் சொல்லுவாங்க இப்ப எங்க அப்பாமே ஒரு சிலதெல்லா சமைப்பாரு அப்டிங்கிறப்போ அது அதெல்லா செஞ்சா நல்லா இருக்குங்க அதே மாரி இப்போ நீங்குள் கண்டிப்பா செய்ய வெச்சி பாருங்ளே அவ செஞ்சார்னா டேஸ்ட் அவ்ளோ அல்ட்டிமேட்டா வரு
அதுதான் நானும் எங்க அப்பாவும் நல்லா சமைப்பாருங்க செஞ்சாருன்னா எங்களுக்கு ரொம்ப புடிக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் போடணும் அது தா போடணுன் இல்ல நம்ம லேடிஸ் வந்து நம்ம இதான் சட்னினா இது போடுவோ அவங்க வந்து என்ன கெய் கைக்கு கெடைக் இதோ அத போட்டுருவாங்க ஆனா பட் நல்லாருக்கு டேஸ்ட் நல்லாருக்கு
அ அம் இதெல்லா வச்சிருக்கீங்களா உங்க வீட்ல ஆட்டங்கள் எல்லா இருக்குளங்க
ஆமாங்க ஆட்டாங்கல்லு அம்மிக்கல்லு ரெண்டுமே வச்சிருக்கே எங்களுக்கு வந்து ஆஹ் யூஸ் பண்ட்டுதாருக்கங்க நாங்க ம் வீட்ல இருக்குற டைம்ல வந்து நாங் கல்லுல ஆட்டங்கள்ல தா ஆட்டுவோ அம்மிக்கல்ல தா ரசத்துக்குல்லா டெய்லியுமே ரசத்துக்குல்லா வந்து அம்மில அரச்
ஓ அப்படிங் ம் மிக்சிலலா யூஸ் பண்ண மாட்டீங்ளா
யூஸ் பண்ண மாட்டாங்க மிக்சி அதிகமா யூஸ் பண்ண மாட் டோ ஆஃபீஸ் டைம் அந்த அவருக்கு அந்த மாரி ரொம்ப அர்ஜென்டான ஒர்க் டைம்ல மட் டுந்தா ஆஹ் யூஸ் பண்ணுவோ மத்த டைம்லல்ல பாத்தீங்ன்னா வீட் ட்ல நான்வெஜ்ஜு செஞ்சோம்னா என்வி செய்யும்போது கண்டிப்பா வந்து நாங்க
கல்லுல அரச்சா நல்லா டேஸ்ட்டா அது அது ஒரு தனி டேஸ்ட் குடுக்குன் சொல்லுவாங்க
ஆமா நல்லாருக்கும் எல்லாத்க்குமே புடிக்கும்
ன ட்ரை பண்ணி பாருங்களேன்
பாக்கலா கண்டிப்பா அது மண் சட்டி கேஸ்ல வெய்க்கும் போது உங்களுக்கு
ஒண்ணு ஆகாதுங்க ஒண்ணு ஆகாதுங் நா கூட ஒண்ணு வச்சிருந்தே பஃர்ஸ்ட் எல்லா ஒரு ஆர்வத்துல அதெல்லா சமைச்சுக்கிட்டே இருந்தேங்க என்னன்னா இந்த வெறும் பருப்பு கடயறதுக்கு பச்ச பயிறு அதுலயே வேக வச்சு அப்படியே கடயறதுக்குங்க அதுக்குல்லா நா அதுதா யூஸ் பண்ணுவே அது ந நல்லாதா இருக்குங்க கேஸ் அடுப்புல்லா ஒன்னும் பண்ணாது
செரிங்க ட்ரை பண்ணி
நல்லாருக்குங்க அதுல பருப்பவே வேக வச்சீங்கன்னாலுமே அதுல வச்சு கடஞ்சிங்ன்னா நல்லாருக்கு கு
ஒ ஸ்த வேக வக்கிறது அதுல வச்சு வேக வச்சிருவீங்ளா சட்டில செரி செரி நா கூட கடையறததா எடுத்து மாத்தி மாத் நெனச்
இல்லல அஹ் அதுலயே கட வ வேக வெச்சுட்டு அப்டியே அதுலயே கடஞ்சுக்கிறதுதாங்க அதே மாரி பச்ச பயிரு அப்டிதா பண்ணுவே அப்றோ எங்க அக்காங்க ஊர்லலா என்ன செய்வாங்கன்னா மீன் கொழம்பு வெக்கர்குனே பெரிய கடாய் மாரி ஒண்ணுங்க தனியா விக்கிறாங்க அதுக்குன்னே ஒரு பற ஒரு பேன் மாரி
செரிங்க
ச் மீன் கொழம்புல்லா மீன் எல்லா வந்து ஒடையாம இருக்கணு இல்லையா அதுக்காக அந்த ஆஹ் பேனு ஒரு இது மாரி பாத் தர மாரி ஒண்ணுருக்கு அஹ் பேசன் மாரி மண்ணுல
நம்ம தண்ணி குடிக்கிறதேங்க நம்ம பாட்ல வெச்சு குடிச்சோன்னு வெச்சுக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டே இருக்கு வேற மாருக்கு நல்லாருக்கு
உம் மண் பாத்திரத்துலயு வாழை இலையிலயுமே சாப்புடுறது ஒண்ணுதா அஹ் வந்து கரெக்டான மெத்தடு எந்த பாதிரப்ப செப் இதுல சா குடு தண்ணி குடிச்சா நல்லது அதுல தண்ணி குடிச்சா நல்லது நல்லா வந்திருக்குது பாத்தீங்களா சில்வரா காப்பரா அப்டி இப்டின்னு பயங்கரமா ந நெறைய வெசல்ஸ் இருக்குதுங்களாச்சு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலாமா அஹ் பீங்கான் பாத்திரோ யூஸ் பண்ணலாமா கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணலாமாலா இருக்குளைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ச் அதுல்லா பாத்தீங்கன்னா நம்ம வாழ இலை நல்லது அதே மாரி பாத்துரங்கள் வந்து நல்லது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க சாப்பாடுமே வந்து எலைய சாப்டோனு வெச் சுகோங்களே ச் அதுல இருந்து ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு சத்தல்லா கிடைக்குதுங்களாமா ஜீர்ணிக்க கூடிய சத்தல்லா அதுல நெறைய இருக்குங்களா வாழ இலைல உம் நீங்க மரோ வெச்சிருக்கீங்கல்ல வாழ மரோ உம் அஹ் நாங்க முன்னாடி குடியிருந்த எடத்துலைங்க அவுங்க வாரவான நான்வெஜ் வாங்கிட்டு வருவாங்க இல்லைங்களா கூடவே வாழயிலையு சேத்தி வாங்கிட்டு வந்துருவாங்க
தரோ இல்லைங்க எல்லா ஒரு சிலருக்கு
அதுலதா ரொ சாப்பறக்கு இஷ்டங்க அவுங்ளுக்கு நாங்க குடியர் க்குற பக்கத்துல வாழ இலைல்லா விக்கெறதுலா இல்லிங்க மெயின் டவுன் மெயின் ஏரியாக்கு போயி அ மியின் ரோட்டுக்கு போய் அங் கிர்ந்து வாங்கிட்டு வருவாங்க வாழ இலை வாய்ன்ட்டு வந்து அப்று அந்துஅந்த க கறி செஞ்சு சாப்ட்டாங்னா அவுங்ளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபக்ஷ்ன் வச்சுகோங்ளே
செரிங்க
அ
நீங் ஒரு நாளக்கு எங்க வீட்டுக்கு வாங்ளே செரிங்க
ம்
நீங்க ஒரு நாளக்கி வீட்டுக்கு வாங்க உங்க கொழந்தைகள்லா கூட்டிட்டு செரிங்ளா
ஓ ஒரு விருந்துக்கொண்ணு ஏற்பாடு பண்ணுங்க வந்துர்லா
சேரிங்க கண்டிப்பாங்க சீக்கிரமா கால் பண்ற ஓகேங்ளா சேரிங்க பாக்லா வெக்கிற